ஹலோ லோ என்ன பண்றீங்க ஆ கேக்குது கேக்குது என்ன பண் கால் வலிக்கிது நடந்துகுட்ருக்கே
ஏ
நேத்து நா வீழ்ந்துட்ட
வீழ்ந்துட்டியா ஆ அம்மா சொன்னாங்க எங்க மம்மி சொன்னாங்க என்னா ஏ கண்ணு தெர்ல உ னுக்கு அ ஹலோ
கண்ணுல்லா நல்லாதா தெரிது இருட்டா இருந்துது பொறுமையா நடந்து வந்த ரெண்டு ஸ்டெப் பு தள்ளி நின்னுட்ட பின்னாடி இவ்ளு நின்னுட்டா எ அக்காவு டக்குனு கால் தடிக் விழுந்துட்டே ரெண்டு படி கீழ வச்ட
ம் பாத்து நடக்கணு பாப்பா
அ
சேரி இப்போ உருவி விட்டியா காலல்லா மருந்து எதனா தேச்சிங்ளா அ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ உங்க வாய்ஸு சரியா கேக்ல அலோ
ஹலோ
என்னா உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ வெளிய வந்து பேசுங்க
நெட்டு ஆஃப் ஆயிச்சுங்க
அ இப்போ
ஆ இப்போ ஓகே
ம் சொல்லுங்க ம் கால்ல எதனா மருந்து கால்ல எதனா மருந்து தேச்சிங்ளா
அ நேத்து எண்ண தேச்சாங்க
ம்
தைலோ தேச்ச
ம் நானா நா நா ஆஸ்பிட்டல் போய்ட்டு வந்த எ காலுக்கு அப்றமா வா வர வழில கோயில்ல ப்ரசாதோ குடுத்தாங்க
ம்
அதே சாப்டுட்டோ வட வெச்சி சாப்ட்டோ நா வட செஞ்சே வீட்ல
மப்டியா
ம் வட செஞ்ச அந்த ப்ரசாத வச்சு சாப்டுட்டோ இன்னக்கி லன்சு கிளியர்
ஆ இருக்கு போது இருந்தாங்கனு சாந்தரோ
அ ஆமா ஆமாங்க போணுங்க எங்க அம்மா பாக்ல ம் அ ம் நீங்க என சாப்டீங்ளா
நா சாப்ட்டே சாப்ட்டே தயிர் சாதொ சாப்ட்டே இப்பதா
ம் யா
இல்ல செஞ்சுட்ருக்காங்க ரசோ பொரியல்லா செஞ்சாங்க சேரி வயிறு வலிக்ற மாரி இருக்குனு சாப்ட
சேரி சேரி சேரி ம்
ம் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க
ஹஸ்பண்ட் இப்பதா சாப்டாங்க கழுத்து புடிச்சுன்னு இருக்கா ஒத்த கழுத்துலயே இப்டி திரும்புறாங்க அப்டி திரும்புறாங்க மருந்து தேச்சி விட்ட ம் நாங்களு அவுங்களு திரும்பி சாப் டோ என் தம்பி வந்தாப்பல நாங்க மூணு பேரு சாப்ட்டு வட சாப் ட்டு பிரிஞ்சு சாப்ட்டோ ம் ம் அம்மா வன்ட்டாங்ளா உங்க அம்மா
ஆ வன்ட்டாங்க இன்னிக்கி வேலைக் போறன் சொல்டு விட்டாங்க இன்னிக்கி ஆஃப்டேல விட்டாங்க
ம் ம் என்ன சாப்பாடு நீங்க செஞ்சீங்ளா
இல்ல இல்ல பாட்டி தா செஞ்சாங்க
சேரி சேரி சேரி ம் ம் அப்றோ சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஏன் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது
நெட் டக்கு டக்குனு கடைக்கமாட்டங்
கொஞ்சோ நெட்டு இருக்குற இடத்துல உக்காந்து பேசுங்க
நெட்டு இருக்கிற இடத்துலயேதா உக்காந்து பேசுற நா
ம் அப்பற ஏன் பிரேக் பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது
டக்குனு காதுல வச்சா ஆ என் காது பட்டு ஆஃப் ஆயிடுது டக்டக்குனு
ம் சேரி சேரி கொஞ்சம் தள்ளி வச்சி பேசுங்க ஆ ம் ம் ம் அப்பற நீங்க சண்டே எங்கயு போலீங்ளா
எங்கியு போல இப்போ என் கசினோடு சேந்து படம் பாக்லானு இருக்கோ போன்லியே கூகுள் மீட்ல போட்டு ஒரு படம் இப் இப்பதா வந்திருக்கு அப்சஷன்னு ஒரு இங்கிலீஷ் மூவி அது ஒண்ணு அப்பறமா பரிமலா அண் கோனு ஒரு படம் வந்துருக்கு அதல்லா பாக்க போறோ
ம் ம் ம் சேர் சேர் சேரி ம் வேலலா செஞ்சாச்சா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணீங்ளா
அம்மாதா பொக்கோடா போர்றாங்க
பகோடானா ஆனியன் பகோடாவா சேரி சேரி
ஆமா ஆமா வந்தா வந்த உடனே போட்னுன் சொன்னாங்க இப்பதா வெங்காய இல்ல இல்ல அப்பா இன்னு வரல அப்பா ஏதோ வண்டி வாங்குனாங்களா
வண்டி வாங்குனாராமா
ஆ எனக்கு அது தா ஷாக் தெரியாது அம்மாதா இப்பதா சொன்னாங்க ஸ்கூட்டி எதோ ஈவ்னிங்க ஈவ்னிங் அம்மா வீட்டுக்கு போனீங்கனா சொல்லுங்க
ம் சேரிங்க சொல்றே ஸ்கூட்டினா கேஷ் குட்த்து கேஷா கேஷா இ எம் ஐ ல வாங்குனாங்களா
அது இல்ல கேஷா இல்ல இ எம் ஐ லா ஃப்ரெண்டு மூல்யமா ஒருத்தவ்ங்க சொன்னாங்ளா அவ்ங்க குடுத்தாங்க போல அவுங்ககிட்ட அப்டியே மாங்கிகிட்டாங்க போல
அவுங்க ஃப்ரெண்டா அவுங்க ஃப்ரெண்டா அவுங்க ஃப்ரெண்டு குட்த்து குடுக்கறன் சொல்லி சொன்னாங்ளே
ஆ ஆ அவுங்க வாங்கி குட்த்தாங்க போல தெரில புதுசா பயசானு ப்ப வந்தாதா கேக்ணு இப்பதா அம்மா சொன்னாங்க எனக்கே தெரியாத்
சேரி சேரி கத்துக்கங்க ஃப்ரீயா இர்க்கும்போதே கத்துக்கங்க
அதுதா இன்னிக்கி நைட்டு போல கத்துக்கலா அப்டினு
ம் நல்லா கத்துக்கிங்னீங்ன்னாதா உங்களுக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்காச்சி போற வர எதுனா அப்றோ எதுனாலு ம்
ஸ்லா எடுக்கலா கத்துக்
ம் அப்றோ லைசன்ஸ்லா கூட பொறுமையா எடுத்துக்கலா ம் கத்துக்கற்துதா இப்ப மெய்ன் ம் ம் உங்கொக்கா என்ன பண்றாங்க
எங்கக்கா மாம்பழோ சாப்பட்றாங்க
மாம்பழமா ஆ ம் செரி குட்டி பைய என்ன பண்றா உங்க
அவ டி வி பாக்கறா டி வி பாத்துனுர்க்கா
ம் ம் ஏ அவ டியூஷன் போலல்ல அவ்ங்க நீங்க தா கிளாஸ் எடுக்கலாமே அவனுக்கு
எடுக்கலாந்தா எங்க கிட்ட படிச்சா அவ்ளோ பயமா படிக் மாட்றா அதனால
சேரி சேரி ம்
ம் பக்கத்துலே இருக்குல்ல வீடு டக்குனு வேள்ல ஓடுவா படிக்க மாட்டா செரியா
ஆ ஊருக்ல்லா போய்ட்டு வந்தீங்ளே என்ன ட்ரஸ்ல்லா எடுத்துட்டு வந்தீங்ளாமே
ஆ ஆமா ஆமா ஃப்லிப்புல எடுத்தே எனக் ஒன்னு ஏ அக்காக் ஒன்னு அப்பறமா வந்து லெக்கின் எடுத் தே ஃபோன் டெம்ப்பர் கிளாஸ்லா மாத்துனே அப் பறமா வந்து ரெண்டு கிராப் டாப் எடுத்தே
ம்
எல்லாமே எடுத்தே இதெல்லா தா
ம் சேரி சேர் ம் எதனா ஒர்க் பண்றதுனா எதனா வீட்ல இருந்துட்டு எதனா ஜாப் மாரி எதனா கை கை பொருளுங்க மாரி பண்ணி ம்
ம் ட்ரை பண்லா அதனா இன்னோரு பத்து நாள் தா இருக்கு செரி இந்த பத்து நாள் ரெஸ்ட்டா இருக்கலா அப்டின் சொல்லி
சேரி சேரி போய்ட்டு வந்து இந்த ஜாப்பயு கன்ட்டினியூ பண்ணிக்கோங்க ம்
ஆ ஓகே
ம் சேரி இவங்க வேற என்னவோ கேக்குங்க ஒங்க ஃப்ரெண்டு் ஃபோன் பண்ணாங்களா
ஆ பண்ணாக பண்ணாக இன்னக்கு பேசல நேத் து தா பேசுனே
ஆ காலேஜ் ரெடி ஆனாங்களாமா
ஆ ஆ அவங்களு ஒரு சைடு ட்ரெஸ் எடுக்கிறது அப்டி இப்டின்னு போயின்னு இருக்காங்க
ம்
நானு ஊருக்கு போய்ட்டு வந்ததுனால ஏ ஃப்ரெண்ட்ஸ் எங்கயு போல நா வந்த ஒன்ன போலான்னு சொல்லி அங்க போலா இங்க போலான்னு நின்னுட்டாங்க நேத்துதா வட பழனி போயிட்டு வந்தோ முந்தாநேத்து இன்னோ செந்தாமஸ் மவுண்ட்
ம்
அங்க ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்கு எப்பவுமே போவோ வருஷோ வருஷோ அங்க போயிட்டு வரலா அப்டின்னு சொல்லின்னு இருந்தாங்க சேரி அப்டின்னு சொன்னே
போக வேண்டியதான ஒரு வாட்டி போயிட்டு வாங்கங்க சாரி சிஸ்டர் ம் நல்லா நல்லா சக்தி வாய்ந்த கோவில் அது ம் ம்
என்னா
ம் போயிட்டு பிரேயர் பண்ட்டு வாங்க ம்
ம் வேளாங்கண்ணிதா போணுன்னு எனக்கு ஆச வேளாங்கண்ணில இருக்கே மாதாம்மா கோவில்
ஆமா ஆமா
அங்கதா போணுன்னு ஆச இப்போ இந்த லீவுலயே போயிட்டு வரலா அப்டின்னு யோசிக்கிறே அந்த கோவிலுக்கு நடந்து போவாங்க இந்த ஒரு நா வீட்ல இருந்தே நடந்து போவாங்க
ம்
நடந்து போய் சாமி பாத்துட்டு வருவா ஆமா கோவில்கே நடந்து போவாங்க அங்க போயிட்டு வருவாங்க இப்போ இப்போ தெர்ல
ம் இப்ப கூட போவாங்க தா இந்த ஆகஸ்ட் மாசோ வந்தாங்கன்னா நடந்து போவாங்க
எதாச்சும் எல்லாருமே பாதி பேரு எனக்கு தெரிஞ்ச ஏ ஃப்ரெண்ட்ஸ் சே நெறைய பேர் போயிருக்காங்க ஸ்கூல்ல இருந்தப்ப போயிருக்காங்க
தங்கியிருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க வந்து மால போடுவாங்க மாதா கோயில வேண்டிக்கிட்டு மாதா கோவில் போயிட்டு இங்க இங்க சாந்தம் இருக்குல்ல அதுக்கு போயிட்டு ஆ
மால போட்டாலு போலா மால போடலனாலு போலால்ல நா
ஆமா ஆமா போலா ஆமா மால போட்டு நடந்து போவாங்க இங்க இருந்து காம்பன் சர்ச்சு ம் ம் ம் நாங்க கூட ஒரு வாட்டி போயிட்டு வந்தோ நடந்து
போயிட்டு வரனுன்னு அதா ஆச செரி நடந்து போலனாலு இங்க இருந்து அப் இங்கே போய்ட்டாதா கா கோவில் பாத்துட்டு
என்னா ஒன்னு வரும்போதுதா பஸ்சு கெடைக்காது செம்ம கடுப்பாயிடு ம் அதனாலதா கோவிலுக்கு போறதுக்கு கஷ்டமாருக்கு
ஆனா எவ்ளோ நேரொ போறா மாறிருக்கு எவ்ளோ நேரோ ஆகு போறதுக்கு
காலைல நடந்தாக்கா ஒரு அஞ் நாலு அஞ்சு மணிக்குள்ள போயிடுலா ம் ஆறவர் அ ஆறு ஏழு அவர் ஆமா ஆறு ஏழு அவர் ஆவு ம் ஆறு ஏழு அவர் ஆயிடு மூணு நாலு மணிக்கெல்லா ரீச் ஆயினு ஒரு ஒன் நமளு அப்டியே கொஞ்சோ ரெஸ்ட் எடு த்துட்டு ஆறு மணிக்கு மேல கொடி ஏத்துவாங்க கொடி ஏத்துதெல்லா பாத்துட்டு ம் எதனா சாப்ட்டு கெழம்பி வர வேண்டியத்தா ம் ஆனா ஒரு ஒன் டே ஆயிடு அன்னைக் ஃபுல்லா ம்
ஆமாமா
ம் சரி சாப்டுங்க சாப்ட்டு கொஞ்ச நேரோ தூங்கி எழுந்து
ம் செரி ஓகே பாருங்க நீங்க தூங்குங்க பாய்
ஆ பாய்ங்க ம்